ம் ம்
ம் சொல்லுங்க
அதா நா வந்து ஒரு புதுசா செருப்பு ஒன்னு வாங்குன ஏன் இந்த புது செருப்பு வாங்கனா மட்டு அப்டியே அந்த காலு ஃபுல்லா அப்படியே போட்டு கடிச்சி வச் எதுவு தெரியல அது கச்சி புண்ணு புண்ணா ஆகுது கால் எல்லா
ஓ அப்டியா
ம் அது அது எதுனால அது புதுசா நம்ப போடுறோ புதுசா உன்னு பழகுலன்றனால அப்டி ஆகுதா இல்லன்னா
அதுல அது ம் சொல்லுங்க சொல்லுங்க
அதா அதுல புதுசா நம்ம போடுறோ அப்படின்றதுனால அது புதுசா ஒன்னு பழகல அந்த செருப்பு நம்மளுக்கு பழகுலன்றத அப்டி ஆவுதா இல்லனா அந்த புதுசா தயாரிச்சு யூஸ் பண்ணாததுனால அதுல இருக்கிற அந்த கெமிக்கல்னால நம்ளுக்கு காலுக்கு அப்டிய ஆகுதா
அதா அந்த கெமிக்கல்னால அதல்லா கலப்படத்துனால அதனாலதா ஆவுமே தவிர வேற ஏதும் இல்ல புதுசா போடுறதுனால அப்டின்னுலா இல்ல
அப்ப நம்ம என்ன பண்லா ஒரு நாள் செருப்பு வாங்கிட்டு ரெண்டாவதா நம்ம வாஷ் பண்ணிட்டு அத நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்பறோ போட்டுப்பாங்க
என்ன பண்ணாலு அது அப்டிதா வருன்னு நெனைக்கிறே
ஓ எனக்கு சின்ன வயசுல நா ஷூ போடுவே அதுவு நா வந்து இந்த ஒன்னாவது ரெண்டாவது மூணாவது படிக்கிற வரைக்கு இந்த ஷூ வந்து ஸ்கூல்ல போட சொல்லுவாங்க அதெல்லா போட்டு போகு போது கடிக்கு பயங்கரமா சாக்ஸ் போட்டிருப்பே இருந்தாலு அங்க அங்க கடிக்கு பயங்கரமா கடிக்கு பவுடரு லா போட்டு போவே அந்த எண்ண் அ கடிக்கிற எடத்துல எ கால்ல வந்து எண்ணெ தடவிட்டு ஷூ ஃபுல்லா பவுடரு போட்டு சாக்ஸ் புல்லா பவுடரு போட்டு அதலா போட்டுன்னு போவோ சின்ன வயசுல ஞாபகோ இரு
ஓ
இந்த மாரி பின்னாடி அந்த ஆங்கிள் இருக்குல்ல பின்னாடி அந்த இது பின்னாடி அந்த எடத்துலதா கடிக்கு பயங்கரமா ஒண்ணுமே பண்ண முடியாது
எங்க எங்க
பின்னாடி நம்ம பாதோ வருத்துல பாத்தறதுக்கு அப்டியே பின்னாடி முதுகு பாத்துக்கு முதுகு சைடு மாரி ஆ அந்த அந்த எடோ கடிக்கு பயங்கறமா
ஏ
உங்களுக்கு இந்த மாரி ஆனா அந்த ஷூவு பின்னாடி அங்கதா கடிக்கு உங்களுக்கு அந்த மாரி கடிச்சு இதுெல்லா இருக்குதா ஷூ கடிச்சு செருப்பு கடிச்சு தெரியு ஷூ சின்ன வ
சாக்ஸ் போட்டுதானே போடுவீங்க
ஆமா சாக்ஸ் போட்டு தா போடுவே ஆனாலு அது கடிக்கு ஒரு மாரி
ஓ
அது என்னானு தெர்ல அது அது வந்து எனக்கு அப்ப என்ன அப்ப ஏதாச்சு ஒன்னு இருந்திருக்கு நா கவனிக் டாம உட்ருப்பே அது எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல ஆன கடிச்சத மட்டு ஞாபக இருக் சாக்ஸ் போட்டா மே பி கடிக்காது
எனக்கு வந்து இந்த மாரிலா நடந்த மாரி எது எனக்கு ஞாபகோ இல்ல மே பி வந்து ஆகி இருக்கு எனக்கு ஞாபகோ இல்லாம இருக்கு ஆனா
ம் ம் அதா
ம்
ம் அதா இப்ப நாங் படிச்ச
ம்
இப்ப நாங்க படிச்ச ஸ்கூலா வந்து நாங்க படிக்கு போது மொக்கையா இருந்துச்சு நா வெறு வந்து அஞ்சாவது வரைக்கு இருப்போ எதுவுமே இருக்காது சும்மா போவ வருவோ ஆனா இப்ப ஏதேதோ கேம்ல நடத்துறாங்க எதோ ஏதோ புதுசு புதுசா வித்த கத்து கத்து குடுக்குறாங்க அது அதுக்கோ மாறிறுச்சு அதுக்கப்பறோ ஒரு ஸ்கூலயே கவர்மெண்ட் வந்து நானோ பண்ணிருக்காங்க ஒரு மாரி கவர்மெண்ட்ஸ் குள்ள பிரைவேட் ஸ்கூல் மாரி கேட்டு வீட்டு எல்லா போட்டு அந்த கட்டிடோலா ஒரு மாரி பண்ணி சூப்பரா
ம்
இந்த மேட்டுப்பாளையம்
ம்
நூட்டுப்பாளையம் இருக்கும் அந்த எடத்துல ஒரு ஸ்கூல் இருந்துச்சி அந்த ஸ்கூல்ல வந்து நல்லா பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க
ஓ
ஒரு நீங்க படிச்ச ஸ்கூல்ல அந்த மாரி ஏதாச்சும்
தெரியலயே நான் அந்த பக்கம் போனதே இல்ல ஆனா நெறைய நல்லதுதான் பண்ணிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டே நானும்
ஓ
நல்லா புதுப்பிச்சிருக்காங்க அப்டின்ட்டு
அது ம் அந்த ப்ராப்ளம்லாம் எனக்கு மட்டும்தா இருக்குனு பாத்தா இதுக்கு முன்னாடி யாருக்கு பாத்தாலும் அதுதா இப்போ ஒருத்தங்க அந்த ஸ்கூல்ல இருந்து படிச்சி முடிச்சி வெளிய வந்தாலும் அவுங்க அவுங்க வெளியே வந்த உனே அந்த ஸ்கூல் நல்லா பண்ணிறாங்க அப்டின்ற மாரிதா எல்லாரும் இது குடுக்கறாங்க
ம்
ம் அதுதான் எனக்கு இப்ப நான் என்ன வந்து இருக்குன்னு பாத்தா எனக்கு முன்னாடி படிச்சவங்க அதுக்கு முன்னாடி படிச்சவங்க அதுக்கு முன்னாடி படிச்சவங்க எல்லாரும்
ஆமா ஆமா ஆனா ஆனா வந்து இப்ப இருக்கற பசங்க அத பயன்படுத்திக்க மாட்றாங்க ரொம்ப ஒழுங்கீனமா தான் இருக்கறாங்கலே இப்ப இருக்கற
ம் ஸ்கூல்ல வந்து நெலங்கல மாறுது ஆனா பசங்க போக போக வந்து டெவலப்பர் ஆக ஸ்கூல்ல பாக்க பாக்க மேல போவுது அது என்னனு தெரில ஆ நம்ப நம்ம படிக்கும் போதே நம்ம எவ்வளவோ மேல் போலியே அப்டினு நமக்கு தோணுது
ரொம்ப நம்ம படிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஓகேவா இருக் கும் இப்ப ரொம்ப கேவலமா இருக்கு
ஆ அப்பவே என்ன சொல்லுவாங்க நம்ப நம்ப
ஆமா அப்பவே நம்மள வந்து ரொம்ப ஒழுக்கீனமா இருக்கோன்றாங்க இப்ப அப்ப இப்ப என்ன சொல்லுவாங்க
ம் என்ன சொல்றாங்கனு எனக்கு ஒன்னும் புரியி இந்த டீச்சர்ஸ் நெனைச்ச தான் எனக்கு இனும் கொடுமையா இருக்குது
ம் எங்க வீட்டாண்ட இருந்து நம்ம நம்ம ஸ்கூல் டீச் சரு பழைய ஸ்கூல்ல ரெண்டு பேரு இருக்காங்க ஒருத்ங்க வந்து நா து மணி எதிர் சந்துல இருக்காங்க இன்னொன்னு வந்து வேற எங்கிருந்தோ வருவாங்கனு நெனைக்கிறேன் அந்த ரூட்ல தான் வருவாங்க ஆனா அவுங்களாம் சிக்கோ நகர் தா ஆமா சிக்கோ நகர் இவுங்க நாதமுனி
ம்
சாரி அவுங்க உள்ள இருக்காங்க இவுங்க வெளியவே இருக்காங்க யாரு தெரியுமா வெள்ளையா குண்டா ஒருத்தவங்க பட்ட பேரு கூட ஒருத்தவங்களுக்கு வப்பாங்க பாத்தீங்களா அவுங்களும் இன்னொருத்தவங்க ஒருத் த்தவங்க இங்கிலீஷ் மீடியம் மிஸ்சு
ஓ இங்கிலிஷ் மிடியம் இங்கிலீஷ் மீடியம் மிஸ்னா யார சொல்றீங்க
இங்கிலீஷ் மீடியம் மிஸ்சு ஒருத்தவங்க கண்ணாடி போட்டு இருப்பாங்களே
ம்
இங்கிலீஷ் மீடியம் மிஸ்சு முடி கொஞ்சோ நீட்டா இருக்கும்
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா சொல்லுங்க சொல்லுங்க
ஆ அவுங்க ரெண்டு பேரூ
ம் ம் ம் அப்படிங்களா அப்பன்னாமா சொல்லுவாங்க நா பாக்குறது நம்ப நம்ம கிளாஸ் திட்டுவாங்க பாத்ததுலயே ஒங்க கிளாஸ் தான் ரொம்ப ஒரு மோசமான கிளாஸு மோசமான கிளாஸு இப்ப நம்ப பாத்தா நாங்களே எவ்வளோ மேலு போலயே உம் நாங்கள திட்டு வாங்குனதுல பக்கத்து கிளாஸானு கேப்பாங்க போல
ம்
உம் நம்மெல்லா ஊர் பின்னாடி காலத்த பத்தி பேசுனா பேசினேதா இருக்க முடியு
உம் நானூ நாங்களா சின்ன வயசு சுலா ஒரு என்ன ஒரு நாலாவது அஞ்சாவது படிச்சிட்ருப்போ
உம் உம் உம்
அந்த மாரி ஒரு அஞ்சாவது படிச்சிருப்போனு வச்சுக்கோங்களே அப்பதா ஏ தங்கச்சி ஃபஸ்ட் ஸ்டேண்டடோ என்னமோ படிச்சிட்ருப்பா நாங்க ரெண்டு பேரு என்ன பண்ணுவோ எங்க அம்மா வந்து ஒரு நாளைக்கி ரெண்ட் ருபாதா குடுப்பாங்களே எனக்கு ஏ தங்கச்சிக்கூ அவ்ளோதா குடுப்பாங்களே ஒரே நிமிஷோ வாயின வண்டிய இருந்துச்சு சொன்னனே பீரோ மேல ஹலோ இன்னா எங்கம்மானா பண்ணுவாங்க ரெண்ட் ருபா குடுப்பாங்க ஒயே ஒருத்தருக் ரெண்ட் ருபாவா இல்ல ரெண்டு பேருக் குமான் தெர்ல ரெண்ட் ருபாய் கு பாங்க நானூ பூஜாவு என்ன பன்ணோ அவளூ என்னப் பண்ணுவோனா சேத்து வப்போ
உம் உம்
நா ட்ரெய்லி நாங்க என்ன பண்ணுவோ ஒண்ணு காலைல ரெண்ட் ரூபா சிப்ஸுன் விக்கூ ஒண்ணு அது வாய்ங்ட் ட்டு பொய்டுவோ அப்டி இல்லனா சாயந்தரோ வரும்போது வாய்ன்ட்டு சாப்ட்டுனே போயிடுவோ சில அ அப்புறோ என்னா பண்ணுவோ சேத்து வப்போ சாப்புடாம நானூ அதுவூ சேத் து சேத்து சேத்து வச்சி எங்க வீட்டான் எங்க ஸ்கூலுக்கு கூ அந்த வொய்ன்ஷாப் இருக்குல அந்த பக்கொ வந்து ட்ரைட்ல சந்து வருதுல்ல
ஆமா
அந்த சந்து மொனைலையே லெஃப்ட் சைட்ல வாட்ச் கடைக்கு எதுர்ல ஒரு சின்ன கட ஐஸ்கிரீம் கட இருக்கூ அந்த கோண் ஐஸ் அந்த மேல வெச் வச்சு தருவாங்களே கோண கோண மேல வெச்சி ஐசு அந்த கட இருக்கூ அங்க ஒரு ஐஸ்கிரீம் அப்பொ வந்து ஏழ் ருபா ஒன்று ஒரு ஐஸ்கிரீம் ஏழ் ருப் பானாச்சி எட்டாச்சு ஒன்பதாச்சு பத்தாச்சு அப்டியே ஏறினே வந்துச்சி ஆனா நாங்க படிக்கும்போது து ஏழ் ருபா அந்த காசு எங்க கிட்ட இருக்கவே இருக் காது நாங்க ரெண்டு மூண் நாளா சேத்து வெப்போ வாங்கி சாப்புடாம சேத்து வெச்சி வாங்கி சாப்டுவோ ஒண்ணு வாங்கி ரெண்டு பேரு இல்ல ரெண்டு பேரு வந்துட்டூ எங்க அம்மாட்டல்லா கேட்க மாட்டோ நாங்களே சேத்து வச்சிதா வாங்குவோமே
ஆனா இப்பலா நீங்க இந்த சேத்து வெக்கிற பழக்கமே இல்ல நெனைக்கிறே இப்ப கைல ஒர் ருபா கெட்ச்சா கூட தின்னுட்டு அத வாங்கு இத சாப்டு அத சாப்டு அத வாங்கு அப்டியேதா அனால நம்ப செய்து இல்ல இப்ப நம்ப உண்மையவே இப்ப நம்ப நம்பகிட்ட எவ்ளவோ காசு வந்துருக்கு இப்ப நம்ப அதுல எவ்ளோ கொஞ்சொ கணக்கு சொல்லுங்க பாக்கலா
ம் நா சேத்து வெக்கனூன் நெனைப்பே சேத்து வெப்பே அப்பறொ கடைசில காலி பண்ணிடுவ
அதுதா அதுதா பண்ண முடியாது
ம்
ஆனா நம்ப சின்ன வயசுல நம்ப பயங்கரமா இருந்திருப்போ நம்ம கத தெர்ல
ம்
ம்
அதே மேரி எங்க எங்கள பாக்க என்னா மாமா வந்தாங்கன்னா காசு குடுப்பாங்க அது சேத்து வெப்போ சில சமயொ குடுக்காம பேயிடுவாங்க நாங்க ரெண்டு பேரு கேப்போ குடு குடுங்கனு வாங்கி வச்சுப்போ
ம்
ஒரு வாட்டி நா வயசுக்கு வரம் போது ஒரு வாட்டி
ம் ம்
வயசுக்கு வரம்போது ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ ஆல்பம் குடுக்கறதுக்கு வந்தாங்க எங்க ஸ்கூலான்ட எங்க மாமா காச வாங் கேட் கேட்டு வாங்குனோ கேட்டு வாங்கி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்ட்டு போணோ
ஆனா இப்பெல்லா போய் கேக்க முடியாது உங்களால
ம்ம்
அது அந்த அந்த பருவோ அ அந்த பருவத்துல நம்ம ஜாலியா இருந்த
ம்
அப்பவே ஏண்டா இந்த பருவத்த தாண்டி வந்தோனு இருக்குது சின்ன வயசுலயே இருந்திருக்கலாம்
ம் ஆமா நால்லா ஏண்டா அந்த ஸ்கூ ஸ்கூல் சேந்தேன்னு யோஸ்ச்சின்னு இருக்கே
எந்த ஸ்கூலு
மார்க்கெட் ஸ்கூல்தா
ஏ என்னாச்சு
சேறாம இருந்திருந்தா கொஞ்ச நல்லா நிம்மதியா இருந்திருப்பேன் பாருப்ப சேந்து ரொம்ப தப்பு பண்ட்டே ம்
சேரி சேரி இப்பவு ஒரு காரணொ இல்லாம சேந்திருக்க மாட்டீங்க நல்ல காரணமாதா இருக் இந்த இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு காரணொ இல்லாதத வந்து நமக்கு குடுக்காது காரணத்தோடதா குடுக்கூ
ஆமா காரணொ நல்ல காரணொந்தா இருந்தாலு லு வந்து வேற வழியில அது நல்லது நடந்திருக்லாமேனு யோசிக்கிறே
ம் ம் ம்
செரி
சேரி சேரி நொம்பா